தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி இன்னைக்கி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேமிப்பு பழக்க வழக்கங்கள் அதனால எற் படக்கூடிய நன்மைகள் என்னென்ன என்ன வகையான சேமிப்புகள் வந்து செய்யலா அப்டிங்கிறத பத் தி உங்ககிட்ட கலந்து ஆலோசிக்கலான் சொல்லிட்டு கூப்ட்டேந் தோழி
ஓகே
இன்னைக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களும் அவங்க அவர்ங்களுடைய வருமானத் துக்கு குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப பல்வேறு விதமான சேமிப் புகள வந்து செஞ்சுட்டு வராங்க அந்த சேமி ப்புக்ல வந்து நம்ம ஒரு ஐந்து முதல் ஒரு ஏழு வகைகளா நம்ம பிரிக்கலா அதுல அ யார் யாருக்கு அவுங்க சூழ்நிலைக்கு ஏற்பவாரு எந்த சேமிப்ப பின்பற்ற முடி யுமோ அத வந்து செஞ்சுக்லா ஓ முதல் வகையான சேமிப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழங்காலத்து சேமிப்பினே சொல்லலா அது வந்து உண்டியல் முறை உண்டியல் முறையெல்லா நம்ம என்ன பண்ணலா அப்டீனா தினந்தோறும் நம்ம செய்யக்கூடிய செலவுகள்ல வந்து இப்ப ஒரு பத் து ருபா நம்ம செலவு பண்ணா கூட அதுல ஒரு இரண்டு ரூபாய் செலுத்தீட்டு மீதி எட்ரூபா வந்து நம்ம செலவு பண்ணலா ஒரு நூரூவா நம்ம ஒரு பொருள் வாங்கனோஅப்படின்னா ஒரு பத் துருவா எடுத்து வெச்சுட்டு தொண்ணூருவா வந்து அ நம்ம வந்துட்டு செலவு இது வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அந்த காலத்துல கடுகுடப்பா அஞ்சரை பெட்டி இதில் எல்லா‌ வந்து மீதி வரக்கூடிய சில்லரை காசுகளெல்லா போட்டு வெச்சு நம்ளுடைய தாய்மார்கள் எல்லா சேமிக்கு பழக்கத்த வந்து நமக்கு அன்னைக்கிருந்தே கத்துக்குடுத்திருக்காங்க நம்ளோ அத பாத்துருப் ரெண்டாவ்து வக்யான சேமிப்பு வந்து நம்ம பாத்தோ அப்டீனா பாரம்பரியமான அஞ்சல் நிலைய சேமிப் பு அதாவது ஆர் டி எஃப் டி அந்த மாதிரி நிறைய வகைகள் வந்து இருக்கு ஆர்டிங்கிறது வந்து நம்ம சுமார் ஒரு எறநூறு ரூ ய் முன்னூறு ரூபாய் ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி நம்ளுடைய வசதிக்கு ஏற்ப நம்ம வந்து மூன்றாண்டு காலமோ அல்லது அ தபால் நிலையம் அப்படின்னா குறைந்தது ஐந்தாண்டு காலம் இல்ல நம்ம வங்கிகள்ல போடுறோ அப்படின்னா ஓராண்டு அல்லது இரண்டாண்டு காலங்கள் வந்து போட்டுக்லா மூன்றாவது முறைன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கம் அல்லது வெள்ளி நகைகள்ல வந்து நகைசீட்டு போடுறது அப்டி இல்ல அப்டின்னா அ பழைய நகைகள் இருந்ததுன்னா அத கொண்டு போய் நகை கடைகள்ல ஒரு ஒரு வருட காலம் அ வைத்து விட்டு அதனுடைய கூட்டுத்தொகையில புதிய நகை மாற்றி கொள்ளக்கூடிய திட்டங்கள்ளையும் வந்து சேமிக்கலாம் தொடர்ந்து பேசுங்க உங்களுக்கு தெரிந்த சேமிப்பு முறைகளை சொல்லுங்க தோழி
அ நாங்க வந்து சிறு வயதுல அ பாத்திர கட எல்லா இருக்கு இல்லையா ஆமா பாத்திர கடையில ஒரு ஒரு கார்டு குடுத்துருவாங்க நாங்கல்லா ஃபஸ்ட் ஃபஸ் சேமிச்ச சேமிப்பு பாத்திர கடை டெய்லி பத்து பைசா சேமிப் ம் எங்க பாட்டி டெய்லி பத்து பைசா குடுப்பாங்க நாங்க அத செலவு பண்ணாம அதை கொண்டு போய் சேமிப்போம் அதுல வந்து அந்த பத்து பைசா வந்து ஒரு கு நாலு ஒரு நாளு அ ஒருப்ப நெறைய வரும் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா அப்டில்லா சேமிப்போம் அதுல வந்து சின்ன சின்ன டிபன் பாக் ச கூட தா எடுத்துக்க முடியும் பாத்திர கடைன்றதுனால எங்களுக்கு என்ன தேவையோ அத வந்து நாங்க அப்ப வாங்கிப்போ வீட்டுக்கு தேவையான சோப்பு குட்டி குட்டி தட்டு அப்புற டிஃபன் பாக்ஸ்ஸு பொரியல் கொண்டு போற டப்பா அந்த மாதிரி நாங்க வாங்கின்டோ அதுக்கப்புற வந்து பப்பா வந்து எனக்கு பேங்க்குக்கு கூட்டீனு போறாரு அத என்னோ அ பண்ணன்டாவது பண்ணன்டாவது வயசு ல பேங்க்குக் கூட்டீன் போய் எப்படி நம்ம கணக்கு துவங்கணு அந்த கணக்குல வந்து நம்ம எப்டி நம அப்ப வந்து இந்த காலம் மாதிரி கிடையாது அந்த காலத்துல பத்து ரூபா இருந்தது ஆர்டி மாச மாச பத் ருவா ஆர்டி போடுவே நானே போயி அந்த படி படிவத்தெல்லா நெரப்பி நானே போட்டு சேர்த்தே அது மாதிரி என்னோட ஒரு ஏழு வருஷத்துக்கு நான் சேர்த்து வச்சே சேத்து து அந்த பணத்த வந்து எங்க அப்பாவுக்கு ஒரு தேவபட்டுது அப்ப அப்படியே அந்த பணத்தை சைன் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்கப்பா நீங்க கொடுத்த காசுதா நான் சேர்த்து வச்ச இது உங்களுக்கு யூஸ் ஆகும் சொல்லி அவருக்கே திருப்பி கொடுத்த வீட்டுக்கார் ஒரு ரெண்டாயிருவா வரைக்கு சேத்த அந்த காலத்துல மாசத்துக்கு அ எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணுல
ம்
அதே மாதிரி இப்ப இப்போ கூட நெறைய வந்திருக்கு எஸ்ஐபி வந்திருக்கு அப்புறம் நெறைய பேங்க்ல வந்து எங்ககிட்ட ஆர்டி கட் நிரந்தர கணக்கு வைப்பு வச்சிங்கன்னா இவ்ளோ நாங்க வட்டிவிகிதம் தரோ வயசுக்கேத்தமாதிரி வட்டி இருந்தாளும் இந்த ஸ்கீம்லா இருக்குன்னு சொல்லி நெறைய பேரு வந்து சேர்க்க வைக்கிறாங்க சிலருக்கு வந்து ஆபீஸ்லயே புடிச்சிர்றாங்க இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு இவங்க மாட்டாங்கன் தெரிஞ்சுபோச்சு மா கிசுலயே ஒரு பக்க வந்து இவங் இவங்களோட அனுமதியோட ஒரு ஆயிரமோ ஐநூறோ ரெண்டாயிரமோ சம்பளத்துக்கு தகுந்தா மாரி ஆபீஸ்லயே புடிச்சு எஸ் ஐ பி-ல போடுறாங்க நெறைய மாற்றங்கள் கு இது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு சேமிப்புங்கறது இன்றியமையாதது சின்ன வய சுலருந்தே கொழந்தைங்கல சொல்லி கொடுத்து யார் காசு குடுத்தாலு அத உண்டியல்ல போட்டு வைக்கணு உடைக்கக் கூடாது அப்டினு சொல்லி வளக்கனு
நிச்சயமா தோழி நிச்சயமா ஸ் சரியா சொன்னீங்க அதே மா ரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அ முறை அப்டின் வந்து பாத்தோம்னா ஓரளவுக்கு அ பணம் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறைய வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போ போனு அப்டின்னா அவங்க வந்து அடுத்த கட்ட சேமிப்பா என்ன பண்றாங்கன்னா ஒரு பகுதி தொகைய வந்து செலுத்திட்டு ஒரு நிலத்த வந்து ஆ பகுதி தொகைய செலுத்திட்டு மீதி தொகைய வந்து மாதாந்திர தவணை திட்டத்துல வாங்கறது அந்த மாதிரியான ஒரு பழக்கங்களு வந்துட்டு இப்பொழுது நடைமுறையில இருந்துட்ருக்கு இந்த மாதிரியான சேமிப்பு பழக்கங்கள்ல நமக்கு எது ஏதுவோ அத நம்ம செய்ய தொடங்கினா நிச்சயமா நம்ம வந்து பாத்தோ அப்படின்னா அதிக கடன் பிரச்சனையிலருந்து நம்ம விடுபடலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவு வந்து இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு இன்றியமையாததாகவு தவிர்க்க முடியாததாவு ஆயிருச்சு அந்த மருத் த்துவ செலவுகள்ல இருந்து அல்லது வீண் விரயங்கள்ல ருந்து நம்ம தப்பிக்கணு அப்டின்னா நிச்சயம் அதுக்கு வந்து ஓராண்டு காலம் அல்லது ஆ ஏதோ ஒரு ஆர் டி ஓ அல்லது ஏதாவது ஒரு சின்ன சின்ன சீட்டோ போட்டு அதுல வரக்கூடிய முதிர்வு தொகையை எடுத்து இன்னைக்கு வந்து மருத்துவ காப்பீடு போடும் வழக் மு வந்து இருக்கு அந்த மருத்துவ காப்பீடு போற பழக்கங்கள் இருந்துச்சு அப் அப்டினா நிச்சயமா அவங்களுக்கு வந்து லட்சக்கணக் க்கான பண விரயங்கள் வந்து நடக்காம இருக்கும் ஏன்னா உடல்நல கோளாறுங்கிறது யாருக்கு வேணாலு எப்ப வேணாலு வரலா அந்த மாதிரி சமயங்கள்ல நமக் கிட்ட கடனாளி ஆகாம இருக்குறது இருக்குறதுக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய சேமிப்பு தொகைய தொலைக்காம இருக்குறக்கு மது மருத்துவ காப்பீடுங்கற து வந்து இன்றியமையாது த இருக்கு தொடர்ந்து பேசுங்க தோழி பேசுங்க தோழி
சிறுசேமிப்பையே சிறுசேமிப்பிலேயே இல்லையா கேட்குதா ஆ அதுல அதுல வந்து நம்ம உண்டியல் முறை பாத்துட்டோ ஆர் டி சேர்க்கறது பாத்தட்டோ அப்புறம் நகச்சீட்டு பாத்தட்டோ எஸ் ஐ பி பாத்துட்டோ ஆ இது பாலி சியூம் பாத்துட்டோ அப்புறம் ஆபீஸ்ல வந்து பி எஃப் னு ஒன்னு ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு பிடிப்பாங்க எல்லா கம்பனிலயு அ து வந்துருச்சு ப்ராவிடன்ட் ஃபண்டுனு அது என்ன ஆயிடு உங்களுக் கு நம்மளுது ஒரு பகுதினா கம்பெனி வந்து ரெண்டு பகுதி போடுவாங்க
உம்
அது நமக்கு அதுல ஒரு ஏழு வருஷ சேந்ததுக்கு அப்புறம் தா அதுல லோன் எடுக்க முடியு கல்யாணத்துக்கு நம்ப ஹவுஸ் லோன் ஆ அதுல ஆ மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கட்டினோனா பணம் சேரு கட்டலன்னா அது பாலான்ஸ் எப்போ வந்துருக் கு அதுதா நம்ம மிச்ச பணம் தா நம்ம கைக்கு ரிட்டர்மெண்ட் டைம்ல கிடைக்கு
நிச்சயமா தோழி நிச்சயமா
நிலத்துல வந்து போடுறது நக வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி ஆர்டி சேர்கறது சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது நாம் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாதுன்னா பட்ஜெட் போட்டு இது அதுக்கு போக இந்த காச அ மருத்துவத்துக்கு இந்த காசு படிப்புக்கு அப்படின்னு ஒரு ஒரு பேங்க்லயு நம்ம போய் பணம் செலுத்தி வைக்கிறது நல்ல விஷயமா இருக்கு நா நினைக்கிறே
நிச்சயமா தோழி சரியா சொன்னீங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே பி பி ப பி எப்ங்கிறது வந்து நம்ம ஒரு பங்கு செலுத்தினா இரண்டு பங்கு அவங்க செலுத்தி இருக் க்கலா ஆனாங்க ஆனா நாங்க வேலைக்கு போறப்போ இந்த நடைமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னா பகுதி தொகைய நம்ம செலுத்துவோ பகுதி தொகை வந்து நிறுவனத்தினர் செலுத்துவாங்க ஒரு சில இடங்களில் ஏமாற் ற்றும் பட்சத்தில் ஒரு பக்கம் நம்மள மட்டு செலுத்த சொல்லிட்டு அவங்க செலுத்தாமலேயே செலுத் தியது மாதிரி கையெழுத்து வாங்கின நிறுவனங்க களையு நா பணி புரிஞ்சிருக்கே ஆ அதனால அந்த மாதிரி நிறுவனங்கள்ல அந்த பி எப் மட்டும் நம்ம நம்பி இருக்காம நம்ம தனிப்பட்ட முறையில வந்து வேர் டு நல்ல சில சேமிப்புகளையு வந்து நம்ம சேத்தி வச்சுக்கிறது வந்து நிச்சயம் நமக்கு நன்மைய பயக்கும் நகைகள் வாங்கி வைப்பதை விட நாணயங்களா வாங்கி வச்சுக்கிறது வந்து அவசர தேவைகளுக்கு விற்பனை செய்தா நமக்கு பெரிய இல்ல ப்பு இல்லாம ஒரு லாபத் தோட நமக்கு வந்து அது திரும்ப கெடைக்கு சோ நிச்யமா இந்த பழக்க வழக்கங்க குறைந்தது மூன்று அல்லது நான்கு வந்து நாம் பின்பற்றி கொள்வது நம்மளுடைய வாழ்க்ய வளமாக்கு நம் வாழ்க்ய வந் து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லு
நன்றி மா நன்றி இத வந்து நம்ம இளைய தலைமுறைக்கு இது ஒரு றிய உபயோகமா இருக்கு
நிச்சயமா தோழி நிச்சயமா நம்ம வந்து கொழந்தைகளுக் கு வந்து எப் ப்புடி நல்ல பழக்கங்கல நம் ம்ம வந்து கத்து குடுக்குறமோ தினசரி வேலைகள் எல்லாத்தையு கத்து குடுக்குறமோ அதே மாதுரி அவருக் முதல் வேலக்கி செல்லும் காலத்துல இருந்தே அவர்கள் வந்து நிச் சியமா சேமிக்கணு அப்டிங்கிற ஒரு பழக்கத்தியு நம்ம கட்டாயப்படுத்தணு அதாவது கடன் வாங்கி வீடு கட்டும் எண்ணம் இல்லாம ஒரு பதினெட்டு வயது பத்தம்போது வயதில் இருந்தே அவர்கள் முதலில் சிறு சேமிப்ப தொடங்கி தி இந்த வய்தெல்லா அவுங்க வேலக்கி போனதுக்கு அப்றோ ஒரு பெருந்தொகைய சேமித்தா அந்த சேமித்த பணத்தில்ல இருந்து வீடு கட்டக்கூடிய ஒரு பழக்கத்த வந்து பெற்றோர்குள் ஆகிய எ நம்மதா வந்து குழந்தைகளுக்கு கத்து குடுக்கணு தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்
நன்றி மா நன்றி